சொல்லுடி
இன்னாவோ அவ ஃப்ரெண்டு் ஏதோ சண்டே வாங்கியிருக்காங்களா அந்தப் பையனோட ஃப்ரெண்டு யார்ட்ட எதுவுமே அவ ஃப்ரெண்ட் யாருமே இன்வால்வ் ஆகல
இல்ல அது வந்து அவர் கூட எதோ பிரச்சனடி
அவுங்களுக்குள்ளையா
ஆ அவுங்க ஃப்ரண்ட்ஸ் கூட ஏதோ பிரச்சனை போல அதுதா ஷேர்
இல்ல இல்ல அப்டி இல்ல அவே வந்து அவை ஃப்ரெண்ட் என்கிட்ட பேசிருக்கான்னு, இவ சும்மானா சொல்லியிருக்கா அவேகிட்ட சொல்றது
பொய் சொல்றாங்கன்னு நேத்தே சொன்னல்லடி அவ வந்து இப்டி பேசிட்டு இப்டி நம்மகிட்ட வந்து எறங்கி போயிட்டா அப்பறோ வந்தா அவகிட்ட எது நம்பதா அவ தா மெரட்னா நா மாரி அதையு சொன்னல்ல டி
ஆள் எடுக்க கூடோ துப்பில்ல இவனுக்கு இவே எவ்ளோ பேசுறா பாத்தியா
அதா இப் பேசுனா ஒத்துக்க மாட்டேன் சொன்னால்ல அதனால பேசிருக்க மாட்டா
இரு நெக்ஸ்ட்டு கால் பண்ற அவன இப்போ கால் பண்ணி லைன்ல எடுத்துனு வரோ இல்லல்ல சேரி பேசு வேற பேசு
அதுதா வந்து அந்த வார்த்தைய மட்டு பயன்படுத்தி இருக்க கூடாது
ம் இப்ப வேற பாரே நா வீடு வேற மாற்னு இப்ப கால் பண்ணாங்க சொன்னாங்கல்ல எங்க அம்மா இப்போ பேசுன இந்த மாரி
ம்
ஈவ்னிங் ஈவ்னி்ங்குள்ள வருனு அந்தா ஆயா அதா எங்க போயிட்டேன்னு கேட்டே போயிட போற எங்கயாது தூரமா கேக்க சொல்றாங்க
அதுமே இல்லாம எனக்கு புதுசா இருக்குன்டி வீடு எப்டி சொல்னு எப்டியோ இருக்கு செட் ஆகறதுக்கே ரொம்ப நாள் ஆகு கடுப்பாயிடு இவுங்க வேற எதுக்குதா மார்றாங்களோ இங்க எவ்ளோ நாள் ஆவுமோ எனக்கு செட் ஆக
விட்டுட்டால்ல த்ரீ டைம்ஸ் விட்டேன்னு சொன்னாலே
ம்
வேர்டு மட்டு த்ரீ டைம்ஸ் விட்டேன்னு சொன்னால்ல
ஆ.
அதுதான் ரிக்ரேட் பண்றா.. அது மட்டும் சொல்லிராம இருந்தா.. ஏதாவது பேசிக்கலாம்!
ஆ
இப்ப வந்து அது கண்டிப்பா அதுலதான் ஒரு கரெக்ட்டாதான் போட்ருக்காங்க அப்டின்னு சொல்லி இல்லப்பா நீ சொன்ன அந்த செக்க்ஷன்தான் வேல செய்யுது!
நா சொன்னா நீ கேக்க மாட்டேன்ட! நான் சொன்னது அதுவும் நீ அமுச்சிருந்தா அவ இன்னும் பயமுறுந் அப்பா தெரியுமா? ஐயோ லாயர்ல்லாம் இருக்காங்களா? இது வேலைக்கு ஆய் இருக்காதுன்னு சொல்லுவா அவ! எப்பவும் நான் சொல்றது கேளு மொதல்ல.. உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லடி! எனக்கு.. நீ வந்து உன்கிட்ட.. இந்த மாரி காலேஜ் எப்டி? ஐடி விங்.. கோடிங் பத்தி.. கோடிங்.. கோடிங் பத்தி நான் கேட்டா... கொஞ்சமாவது உனக்கு தெரியும், என் கிட்ட நீ வந்து கேட்டா.. எனக்கு தெரியாது! ஏன்னா நா... எதுவுமே அதுல தெரியாது! அதே நீ எங்கிட்ட ட்ரேடிங்... அதே என்கிட்ட நீ ட்ரேடிங் பத்தி கேட்டா... எனக்கு தெரியும்! புரிதா? உனக்கு தெரியாது டிரேடிங் பட்டி கேட்டா... அதே மாரி எனக்கு இந்த விஷயத்துல வந்து நெறய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு! நான் நெறைய பாத்துட்டேன் இந்த மாரி! எங்கிட்ட.. நா சொல்றது செய்ன்னா நீ கேக்க மாட்டேன்ற! நீ உன் பாட்டுக்கு என்னனமோ சொல்ற.. நா சொன்னா.. இல்லடா.. பிளாக் மெயில் பண்ணுவாங்க நம்புவா நென் நென்ச்சுப்பாங்க, அப்டின்னு சொல்ற நீ அனுப்பியிருந்தா.. அவ இந்நேர்த்துக்கு லைனுக்கு வந்திருப்பாங்க தெரியுமா? எல்லாருமே! ஒரு ஒரு.. வார்த்த கூட மெயினு மோனி.. ஒரு.. ஒரு வார்த்த கூட மெயினு.. தெரியுமா?
பொலம்பி பொலம்பி ஏன் அத பத்தி யோசிக்கணும்!
நீ பண்ணறது அப் அப்டியிருக்கு! நா சொன்னா நீ கேக்க மாட்ற உன் பேச்சே பேசற நா எவ்ளோ டைம் அனுப்புன.. நாலு டைம் அனுப்பிச்சிட்ருக்கேன்! திரும்பி திரும்ப அதே மெசேஜ் மார்க் பண்ணி மார்க் பண்ணி அனுப்புற நீ அது பாக்க கூட மாட்டேன்ற உன் பேய்த்க்கு ஏதோ பேசுவே கடுப்பாயிடுச்சு அப்ப எதுக்கு ரிப்ளை கூட பண்ல அதுக்கு
அது மாறி நா சொன்னதுக்கு ரிப்ளை பண்ல ஒரு வேல நா சொன்னது புரிலையா அதுக்கு தான நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன்ன்னு நென்ச்சிட்டு
நான் அதே சொல்லினுருக்கேன் நாலு வாட்டி திரும்பி திரும்பி திரும்பி திரும்பி மார்க் பண்றன்
அதான் நானும் உனக்கு புரில போலா அதான் அதேக்கு சொல்றேன் அதுக்கு தான நானும் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நானும் அத அனுப்புறன்
நீ ஏதாவது சொன்ன வச்சுக்க ஏ நீ நீ சொன்னது மட்டும் புரியணும் முதல்ல நெனைக்கிற நா சொல்றது கேட்கவே மாட்டேன்ற நீ தெரியுமா நீ சொல்றது அப் தெரியணும் உன்து முடியணும்ன்னு பாக்குற மத்தவங்க சொல்றது முதல்ல கேக்கணும் அப்புறம் தான் என்னான்னு பேசணும்
ம் எனக்கு டென்ஷன் வந்தா புரியமாட்டன்து எனக்கு அப்டிதானே எனக்கு எவ்ளோ மண்ட வலிக்கும் இத்தனைக்கும் நீ வந்து ஒனக்கு ஒண்ணும் இல்லடி
பிரேக் ஆவுது வாய்ஸ் உன்து
இத்தனிக்கும் ஒனக்கு ஒண்ணும் இல்லடி
ம்
அவன் வந்து என்னைய பேசுன மோது ஏற்கனே பேசுனது எல்லாம் ஏற்க்னே எத்தன வாட்டி நானா இருக்கவும் பொறுத்து போறேன் உனக்கு வந்து ஒன்னி வந்து ஒருத்த ஒருத்தவ வந்து அப்டி பேசியிருந்தா உனக்கு வந்து நீ உடனடியா அங்கே வந்து அடிச்சிருப்ப
ம்
முன்னடியே ஏதாவது பண்ணிருப்ப வொ மனசு ஆரிருக்கும் நா வந்து வெலகி வெலகி போறனால ஏறி ஏறி வா ராங்களே அப்டின்னு சொல்லி ஆயிரத்தி எட்டு மண்ட கொழப்போ எப்டியாவ பயமுத்தி அனுப்பனு வரவே கூடாது ஓடிர் னோ பயப்படுற மாரி ஏதாவது நம்ம ஸ்டெப் எடுத்து செய்யணு அப்டின்னு அ நா அப்டி நெனைச்சனால தா நா இப்டி பண்ணே எனக்கு அம்மா மண்டவலி அதனால தா மண்டவலி நா யோசிச்சாலே அவ்ளவு மண்டவலி வலிக்குது ஏன்னா அவே பேசின வார்த்தையு ஒரு பக்கோ இருக்குது அடுத் து என்ன பண்ணு ஏதாவது பண்ணியாகனு வெறி இருக்குலா அந்த மாரி மண்ட வலில்ல இது ஒண்ணுமே புரிய மாட்டேன்து ஏதாவது பண்ணணு ஏதாவது பண்ணணு தா தோணிட்டே இருக்கு நா காலையில அப்டிதானே இருந்தே சொன்னேனா
காலேல நா எந்திருச்சு பாக்றே உ மெசேஜ் எப்பவு வரு இன்னைக்கு ஒரு மெசேஜ் கூட வர்றல நா பாக்கறே
பேசிட்டுருந்தா நா நைட்டெல்லா தூங்கலல்ல லேட்
அதுக்குன்னு ஒரு மெசேஜ் கூடவ இந்த பக்கோ வந்து பண்ண முடியாது
இல்ல லேட்டு தா எஞ்சதே
எட்டரை மணி எந்திருக்கே நீ எந்திரிருச்ட எயிட் டொண்ட்டி சிக்ஸ்கே ஆன்லைன் நீ
ஆ
ஆ
நா சாப்ட்டு பல்லெல்லா வெளக்கி சாப்ப
மே எந்தருச்ச உடனே நீ மெசேஜ் பண்ணுவடி
அதா ப ன நைட்டு வந்து லேட்டா தூங்கினதுனால மூணுதா இருந்தது சார்ஜு புரியுதா
ம்
இவ வேலைக்கு போனாலு இவ ஃபோன் ஏறிட்டு இருந்துது நா அப்டியே போய் பல்ல விசா சாப்பிருவோ அப்டின்னு போய் பல்லு வெளக்கிட்டு வந்த அப்புறோ போனா என் சார்ஜரை ஏத்திட்டு சாப்புட்டுட்டு வந்தா சாப்புட்டுட்டு வந்தா இவ மெசேஜ் பண்றே அப்டின்ட்டு
ம்
என்ன திருப்பி வந்திருக்கா அப்டின்னுட்டு என்ன என்ன புரியல அப் படின்னு நானு கேட்ட அப்புற வம்பிளுக்கற அப் ட்ராவையிதுல போய் பாத்தா இந்த மாரி அவள விட்டுறாத ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டியாவது டார்ச்சல் பண்ணனு
ம்
யார்ட்டியாவது கேக்கணு அவள
ம் ம்
எவ்ளோ திட்ட முடியுமோ அவ்ளோ திட்டு அது அழுவணு நேத்தி கூட இவ அவ வந்து அவள்ட்ட பேசுனல்லடி நீ அவ் வ வந்து இந்த மாரி எதுவு நடகாத மாரி அவதா எல்லாமே நம்மள திட்ன மாரி
சரி விடு வேற கண்டென்ட் பேசு நீயு பேசணு நானு பேசணு இதில ஓகேவா நீ மட்டு பேசினா அது ஆகாது
செரி இது மட்டு கேளு
வேணாண்டி போது டி ஏன்டி இதுவே பேசற ஆ வேற பேசிடி ஏதாவது
ம்
ஆ பேசு ஏதாவது பேசு
ஏதாவது சமைக்க தெரியுமா எங்கல உங்ளுக்கு.
பிரியாணி சமைப்பே அவ்ள்தா
பிரியாணி சமைப்பியா
ம் ம்
அப்றோன் டி நீ மோனிஷாட்டல்லா பேசிற்கியாடி
இல்லயே
ம்.
ஏ
அவள பத்தி என்ன நினைக்கிறே.
எனக்கு என்ன தெரியு அவள பாத்தது கூட இல்ல, பேசினது கூட இல்லையே.
நா கூட அடிக்கடி ஃபோட்டோ போடுவனே, மின்ன முன்ன வ ந்து மூணு பேர் இருக்க மாரி ஃபோட் போட மாட்டே ஸ்டோரில,
தெர்ல எனக்கு
ப்ரனிஷா பிரதிஷ்கா இப்ப கூட ரீசன் டா பொடவ கட்டி நா அவள போட்ருந்தன் நெனைக்கிறே மெரூன் கலர் சே ஸ்டோரி ரொம்ப நல்ல பொண்ணு
அப்டில்லா யாரையு நம்பாத கம்மமுனு இரு நீ. அதே மாதிரிதா பிரதீஷ்கா கூட நல்லவதா சொன்னே.
ஆமா அவ வந்து இந்த மாரிக்லா நெறைய அட்வைஸ் பண்ணுவா, எடுத்து பேசுவா. அதனால ஒரு அவ மேல ஒரு டிப்ரெஷன்ல இருக்கும் போது ம். யாரு பொய்யின்னே தெர்ல. ஒவ்வொரு நேரமு ஒவ்வொரு மாரி நடந்துகிறாங்க.
ம்
புரியுதா
புரியுது நீ வச்சுக்கணு இது வ நீ ஃப்ரெண்ட்ஷிப் கரெக்ட்டா ஆக்கிக்கணு நீ வச்சுக்கனது ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாரி
ஆ க்ளோஸ் ஃப்ரெண்ட்லா யாரும் நெனைக்க மாட்டே
நீ சேர்ரதே நீ கரெக்ட்டான ஆளு கிட்ட சேர்ல அம்மு நீ ஸ்டாட்டிங்கே காலேஜ் சேரும்போது கரக்ட்டா இப்போவாது கரெக் ட்டா நல்லவங்ககிட்ட நல்லா இருக்கிற அவங்ககிட்ட போய் சேரு ஓக்கேவா இந்த மாரி லோக்கல் ஆளுங்க மட்டு இது பண்ணாதீங்க ம்ஹூம்
எதா இருந்தாலுமே அதிகமா வச்சு கூடா ஸ்டார்ட்டிங்லே
ம்ஹூம் ஆளுங்க இருக்காங்க இல்லடி தெரியுதுல்ல பழகம் போதே யாரு எப் டின்னு அவுங்க மாரி நல்லவங்க கிட்ட வெக்கிற இது பாத் தாலே தெரியுது எப்டி பட்டவங்கனு அவுங்க கூட போய் நீ பழகிர்ற
நா காலேஜ் போனப்பயு இப்டிதா யோசிச்சே ஃபஸ்ட்டியரு அப்போ அப்டிதா என்ன மாரியே இருக்காங்க அமைதியா இருக்காங்க
ம்
அவுங்ககிட்டெல்லா வச் வச்சுக்கிட்டா நல்லது தானே ஆனா அவு ங்க என்ன மாரியே பேச மாட்றாங்க
பேசணுன்டி நாலு பேர் தெரிஞ்சுக்கணு ஃபிரெண்ட்ஷிப்பு அப்போதா வந்து எல்லா இதுலயு ஹெல்ப்பா இருக்கு நீயா போணு நீ வந்து எப்டி சொல்ணு நீ எக்ஸ்ட்ரா வ ஆகணு நீயாவ போய் பேசணு இந்த மாரி ஹாய் சொல்ணு அப்பிடியா சாப்ட்டீங்ளா ஆ சொல்ணு அப்பிடியெல்லாம்
ம் அது என்ன மாரியே இருக்குமோ அதே வந்
இப்ப நீ போறது உ ஃப்ரெண்டு கூட தான காலேஜு
அது வந்து ஆய்ஷா ஆமா அவ அனா வேற க்ளாஸு
வேற க்ளாஸா சூப்பர்
அவ வந்து சைபர் க்ரைம் படிக்க போறா நா ஏ ஐ டி எஸ் எத் துருக்கே க்ளாஸ் மட்டு வேற இங்க இருந்து ஒன்னாதா போவோ பஸ்லெல்லா
ம் இன்னா பஸ்ஸு இது காலேஜ் பஸ்ஸா காலேஜ் பஸ்ஸா ம்
இங்க போய்ட் ஃபீஸ் நாப்பதாயிருபா வர்து
ஃபீஸ் மட்டு இயருக்கா செம்முக்கா பருவா இல்லடி
நல்ல காலேஜ்தா
இன்ஜினியரிங்கா நீ படிக்கிற்து இப்போ இன்ஜினியரிங்க்கு இருவதாயிருபாதானா
நாப்பதாயிருவா
அத்தா வருஷத்துக்கு ம் செம்முக்கு இருவதாயிருபாதான ஆகுது இங்க செம்முக்கே இருவத்தி நாலாயிருபா ஆகுதே
கேளு மொத
ம்
இது வே இது இன்ஜினேரிங்ல அப்போ காலேஜ் வந்தா அதிகமா இருக்கு ஆனா எல்லாத்துக்குமே காலர்ஷிப் இருக்காது
அ
ஏ எஸ் சி க்கு மட்டு எஸ் சி க்கு இன்னொரு எம் பி சி எதோ சொல்லுவாங்க
பி சி
வந்து ஆ அது வந்து இன்னு கொஞ்சு கம்மியா இருக்கு எஸ் சி க்கு வந்து இருக்கிற்துல்யே அதிகமாருக்கு
செரி செரி நமக் குடுக்கப்பட்ட டைம் முடிந்து விட்டது ம் இரு நா பண்றே
ஆ